அலோ
அலோ இப்ப எந்த மரத்த பத்தி பேஸ்லானு ஒரு முடிவு பண்ணீட்டீங்ளா
ஆ பன மரத்த பத்தி பேஸ்வோமா அடுத்தது
பன பன மரத்துல காய் காய்க்குமா பூ பூக்குமா ஒன்னு இரு க்காதே பனமரத்துல வேர் மட்டுந்தான இருக்கு வேறென்ன ஓ பனமரம் மறந்துட்டே நா ஆலமரோ நென்ச்சிட்டே ஓகே பனமரத்த பத்தி பேசலா
ஆ பேசுங்க அப்டே
பன மரத்துல வந்து நா பதனி குடிச்சிருக்றே பன மரத்துல வந்து நுங்கு சாப்ட்ருக்கே பன மரத் துல வந்து பன மட்டைஹள வந்து வி சிறியாவு ஆ இந்த ம் இந்த வீடு வீடு கட்றப்ப இந்த கூர மெய்யற துக்கு பயன்படுத்திருக்றாங்க நா பாத்திருக்கே அந்த அதே மாரி இந்த பனமரத்துடைய அந்த தண்டு பகுதி இருக் குல்ல அதையுமே வந்து ஆ மரம் இந்த வீட்டுக்கு தூண்கு மா தூண்களா அமச்சி இந்த பா எதாவ்து பாலம் பாலோ கட்றதுக்கு ரெண் டு ஆத்துக்கு எடையில ரெண்டு சின்ன ஓடைக்கு நடுவ்ல ப்ரயாணோ செய்யறத்துக்கு வந்து அது ஒரு தூண் மாதிரி குறுக்க போட்டு நடந்து போறத நா பாத்திருக்கே ம் வேற வந்து மா அந்த மரத்துல வந்து தேனீ இந்த கொசு தேனு தேனீ இந்த மாதிரில்லா வந்து கூடு கட்டு
புரிகிறது
குருவிலா கூடுக்கட்டு அது நா பாத்திருக்கே அ வேற வந்து பன மரத்துல பனங்கிழங்கு நல்லாருக் கு அந்த பனம்பழம் இருக்கில்லயா அது முத்தி அந்த பனம்பழம் அத பழோ நொங்கு வந்து பி க்காமே உட்டுட்டோ அப்டினா அந்த நொங்கு வந்து மரத்துலே இருந்து முத்தி போயி கீழ விழுந்துரு அந்த நொங்க வந்து நெருப்புல போட்டு சுட்டு அந்த தோல் எல்லா உரிச்சிட்டு அந்த உள்ளுக்க இருக்கிறத வந்து சாப்டுவாங்க பனம் பழம்னு சொல்வாங்க அது அவ் அந்த வாசனையே வந்து ரொம்ப அருமையா இருக்கு அப்பிடி விழக்கூடிய அந்த நொங்க வந்து திரும்ப வந்து நம்ம வந்து மண்ணுக்குள்ள பொதச்சோ அப்டின்னா அது அடுத்த மரம் வளர்றத்துக்கு வந்து அது வந்து ஒரு பயன்படுது அப்டினு நா பாத்திருக்கே பொதுவா இந்த பன மரங்கள்லா வந்து இந்த நீர்நிலைஹள வந்து சுத்தி வந்து வச்சிட்டோ அப்டினா அது பராமரிக்க தேவ இல்ல அதுக் வந்து தண்ணி ஊத்த தேவல்ல அதுவா அந்த சுத்தி இருக்கற நீர் சத்த உறிஞ்சி அது வந்து அடுத்தடுத்து அந்த நொங்கு விழுவறத வந் து அடுத்தடுத்த மரமாவு அது வந்து வளந்து தன்ன தன்னுடைய இனத்த வந்து அது பெருக்கிக்கு அப்டின்னு நா வந்து பாத்திருக்கே கேட்ருக்கே அ இதுக்கு மேல எனக் பேச என்ன தெரியில அப்புறோ நீங்க அப்டியே பேசுங்க டயாட் ஆயிட்டே
ம் பனை மர வந்து வறண்ட பிரதேசங்கள்ல தா வளருமா நீர் பக்கத்துல இருக்கிறத விட வறண்டு வறண்ட பூமி கிட்ட இல்ல தா வளருமா இலங்கைல வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல அதிகமா இது வளருது அப்டின்னு சொல்றாங்க அ அதாவது எ எந்த எப்பேற்ப்பட்ட வறட்சியுமே தாங்கி இந்த மர வந்து நிண்டு வளரு அதாது சீக்கிரோ ஆ இதாயிடாம பனைமர வந்து ரொம்ப பெருசா நல்லா உயர்ந்து வளரு பனமரத்துல அப்ப அது இருக்கு அப்டில்லா சொல்லுவாங்க கேட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறே
ஓ எனக்கு அது தெரியல ஆனா இப்ப பனை மரத்த வந்து இந்த நீர்நிலைகள் கிட்டதா பதிய போடுவாங்க அது புது கண்ணு வர்றதுக்காக அது வந்து அங்க போட்டுட்டோ அப்டின்னா அது நம்ம பெருசா பராமரிக்க தேவயில்ல பல வருடங்கள் கழிச்சு அதுவாவே தலச்சி மரமா வளர்ந்துறு அப்டின்னு சொல்லி நா அதுவு அப்டி கேள்விப்பட்ருக்கே பொதுவா பனை மரங்கள் இருக் குற எடத்துல வந்து நீர்நிலைகள் வந் நீருடைய வசதி நிலத்தடி நீர் வ மட் ட வந்து கொஞ்ச நல்லா இருக்கு பனைமர சுத்தி இருந்துச்சுன்னா அது வந்து நீர வந்து தன் தன்னுடைய வேருக்கு உறிஞ்சு வெச்சுக்கு அப்ப வந்து அதுகிட்ட இக்குற எடத்துல வந்து பசுமையாவே இருக்கு அப்டின்ட்டு சொல்லி நா அப்டி கேள்விப்பட்ருக்கே
ஆ அதா அறுவதுல இருந்து எண்பது அடி வரைக்கு அந்த மர வந்து வளருமா இதோட அந்த இதோட பண ஒலையிலதா நம்ம அந்த விசிறிலா செய்வாங்கல்ல உங்களுக்கு பாத்துருப்பீங்க ஆ பண ஓலையில இருந்து விசிறிலா செய்றாங்க பண ஓலைல ஆ அந்த அந்த எடைல இருக்குற அந்த பனைங்கள வெச்சுதா அது ஆண்மரமா பெண் மரமான்லா கண்டுபிடிப்பாங்களா இதுல வந்து ஆண் மர பெண் மரோனு இருக்கா பன மரத்துலையுமே அதுல வந்து பெண்ணு வந்து காய்காதா ஆண் மரோ தா வந்து பூ பூக்குமா காய்க்குமா ஆ அது அந்த அந்த அப்ப அப்டிப்பட்ட இது இருக் கு பாருங்க அதுக்கு பனை மரத்துக்கு வேற பண மரத்த பத்தி பண பண கருப்பட்லி பன வெள்ளொ இதெல்லாமே அதுல தானே தயாரிக்கிறாங்க
ஆமா அந்த பதனியை பதனி இருக்கு இல்லையா பதனி எறக்கி பனைமரத்துடைய அ இந்த பண வெள்ளொ பண கருப்பட்டி அ இ மாரி நெறைய உணவு அந்த இனிப்புக்கு மாற்றாக இருக்கு கூடிய கரும்புல இருந் கரும்பு வந்து நமக்கு எப்டி மாறியோ கு அதுக்கு மாற்றா வந்து நமக்கு இந்த பனைமரத்துடைய இனிப்பு தா வந்து பயன்படுது கல்லு குடிக்கிறது அ இந்த பண பதனி இதெல்லா வந்து ரொம்ப உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு உணவாவு இருக் கு அப்டின்னு சொல்றாங்க அந்த இனிப்பு சர்க்கர எல்லா வந்து ச சர்க்கர வியா தி ஏற்படுத்தத்துதா ஏற்படுத்து உடல்ல வந்து நீ ச சக்கருடைய அளவு கூட்டுது அப்டின்னு சொல்றாங்க இல்லையா அப்ப இது பண மரத்துல இருந்து கெடைக்கக்கூடிய அந்த இனிப்புகள் வந்து அந்த மாரியான உடலுக்கு வந்து உபாதை உபாதைய ஏற்படுத்தாது குழந்தைகளுக்குல்லா கொடுக்கலா உடல் குளிர்ச்சிதா இது தரு அப்டின்னு சொல்லி சொல்றாங்க
பனமரத்துலயே மொத்தம் முப்பத்தி நாலு வக இருக்குதான் ஆண் பன பெண் பன கூன கூந்த பன தாலி பன ஆ குமுதப்பனன்னு நம்ம தமிழ்ல தமிழ்லயே ந றைய பேர்கள் வச்சிருக்காங்க பாருங்க நறைய வக இருக்குதான் இத்தன வக இருக்குதுனு நமக்கே இப்பதான் ரீசன்ட்டா தெரியும்
ஓ நா என்ன நான் என்ன நனைச்சிருக்கேன்னா பனமரம் வந் து நம்ம வெளையக்கூடிய இப்ப மண்ணு செம்மண்ல வெளஞ்சா அது ஒரு சுவையாகவோ கருமண்ல மண் மண்ணுக் கு ஒரு சுவையாகவோ இல்ல நீர் நிலை இருக்கக்க கூடிய எடத்துல வெளயக்கூடிய பணமரத்தொடு டைய நொங்கு வந்து ஒரு சுவையாகவும் வறட்சியான பகுதியில வெளையக்கூடிய பனமரம் வந்து ஒரு சுவையாகவும் அஹ அதோடைய அளவு மாறுபாடு மண் சத்த கொண்டு அதோட அளவுகள் ஜின்ன நொங்கா பெரிய நுங்காவோ இருக்குமோ இப்படிதான் இருக்கும் அப்படின்றது வந் து அந்த நீர் சத்து கொண்டு மண் சத்த கொண்டும் தான் அந்த சுவை மாறுபடுது அப்படின்றதுதான் நான் தெரிஞ்சிருக்கேன் ஆனா அதுலயே இத்தன இப்ப வாழை மரத்துக்கு நமக்கு எப்டி இத்தன வகையான வாழைப்பழங்கள் இருக்கோ அதே மாரி நொங்குலயும் இத்தன வகைகள் இருக்குன்ற
ஆ நம்மளு கே நெனக்கே தெரியாது இப்போதா ரீசன்டா தா அத படிச்சேன் இப்ப எத்தன வக இருக்கு பாருங்க முப்பத்தி நாலு வகையுமே பேரு நல்ல ஒரு அருமையான தமிழ் பேர்களா இருக்கு குமு அ குமுதி பன சாற்று பனை ஈச்சம் பன ஈழ பன சீமை பன ஆதம் பன பேரு பாருங்க தி ப்பிலிப் பன உடல பன ம் கிச்சிலிப் பா கிச்சிலி பன கொடைப்பன இளம் பன கூற்றப்பன கூரைப்பன கூரைப்பனையா ஓ அது வேற இருக்குது இடுக்கு பன
அந்த கூரையை மெய்வாங்க இல்லையா அப்ப அந்த மரத்துலதான் அந்த இது போடுவாங்களோ என்னவோ
அதான் அதான் அது அதுக்கு ஒன்னு ஒண்ணு இருக்கு ப நம்மளாம் எல்லாம் மொத்தமா இதுதான் பனமரம்னா இதா அப்டி நெனைச்சி ட்ல இருக்குறோம் இடுக்கு பன தாமம் தாத பன காந்த பன பாக்கு பன ஈச்சம் பன அ ஈச்சம் பன ஈரம் பனையா ரெண் டு வெதமா இருக்குனு சொன்னாங்க சீன பன குண்டு பன ஆளாம் பன கொண்ட பன ஏரிலை பன ஏசறு பன காட்டு பன க ஆ தெரியில கதலிப் பன வலிய பன வாதை பன அழகு பன நிலப் பன சலம் பன பாருங்க பா இத்தனை வக ஆ பதினாலு வ
ஆனா நம்ம இதுல எந்த வகைய பாத்துருக்கோம் இல்ல நம்ம இதுல எந்ததயத எந்த வகைய பாத்துருக்கோம் எ
எல்லாமே பாத்துருப்ப மாட்டுக்க ஆனா நம்மளுக்கு பேர் தான் வந்து இது இது இந்த இந்த பன மர
இல்ல இல்ல ஆனா ம் நாட்கா அந்த காலம் மாற மாற ப நெறைய வகையான மரங்களும் இனங்களும் அழிஞ்சிருச் ஜில்லையா அதனால நம்ம பாத்துருப்போமான்றதே வந்து ஒரு கேள்விக் குறியா தான் இருக்கு எல்லா வகையும்லாம் பா த்துருக்க வாய்ப்பு எனக்கு கம்மின்னு தான் நா நெனைக்கறேன்.
முக்கியமா வந்து நமக்கு பன மரத்துல இருந்து பன பன பனை அ அது என்ன சொன்னீங்க அ நம்ப இனிப்பு சேகரிக்கிறோமே என்ன தோ ஆ பதனி வச் ச்சு தானே நமக்கு அ இனிப்பு சுவைங்கிற ஒரு இதே நமக்கு கிடைச்சிது ஆரம்ப காலத்துல ம் கரும்பு-கரும்பு ஒரு வகைனாக்க இது பனை வந்து ரொம்ப முக்கியமானது அ இயற்கையான நம்பளுக்கு உடம்புக்கு நல்லதுல்ல ஆ வேற வேற உபயோகப்படுத்துறதுக்கு குழந்தைங்களுக்கு குடுக்கறதுக்கு தேன்ல இருந்து அ இதில பனை தானே நமக்கு வந்து அதிகமாக அதுனால தா பனை மரத்த பணம் காய்க்கிற மரோனு சொல்லிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் பணம் பனை மரம் பேர் வந்த தே அதுன பணம் வந்து அது அது பணம் காய்க்கிற மரம்ங்கிறதுனால தா அது பனைமரம்னே பேர் வந்திருக்குது
அது காலம் ஃபுல்லு அது கொண்டு நமக்கு வந்து நம்மளுடைய சந்ததியினருக்குமே இப்ப ஒரு பண்ண மரம் நட்டு வச்சுட்டோம்னா அது அடுத்தடுத்த இப்ப தென்னை வந்து வந்து பாத்தோம்னா ஒரு சந்ததியோ ரெண்டு சந்ததியோ தா இருக் கு சொல்லுவாங்க அதோடைய ஆயுட் காலத்தை வச்சு ஆனா இந்த பனை பல சந்ததிகளுக்கு அந்த மரம் வந்து ஒரு பிரயோஜனப்படும்னு சொல்லுவாங்க அது அவுங்களோட தலைமுறைகள்
ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கே எதிர்காலத்துக்கே அதுதானே நமக்கு ஓ பனை மரம் தானே நி நெலச்சு நிக்குது
அது மட்டு இல்ல நா நா வந்து ஒரு செய்தி பாத்திருக்கே அ தேனிகள்லயே கொசு தேன்னு ஒரு வகை தேனீ இருக்கு அது வந்து பாத்தோனா இந்த ஈ மாதிரி ரொம்ப சின்ன சின்னதா இருக்கு யாரையுமே தீண்டாது ஆனா அதுடைய தேன் வந்து ஒரு பத்து எம்எல் இருவது எம்எல்லே வந்து விலை கொடுத்து விலை பாத்தோ அப்டின்னா நானூறு ரூபா ஐநூறு ரூபா அப்டின்று அதிகமான மருத்துவ குணம் வாய்ந்த அந்த தேன் வந்து அந்த கொசு தேன் உற்பத்தி பண்ற தேனா ஆனா அந்த கொசுத்தேன்கே தொய்னே இந்த பனை மரத்துல அந்த காய்ந்த சருகுகள்ல்லா இருக்கு இல்லையா பனை மரத்துல வந்து அதிகமா மக் கள் ஏற மாட்டாங்க அந்த மரத்தை பயன்படுத்த மாட்டாங்க நட்டு வச்சுட்டாங்கன்னாவே மேல ஏறி அந்த நுங்கு எடுக்கறதுக்கு அது க்கு மட்டுதானே போகுவாங்க கீழ் பகுதியல்லா வந்து பராமரிக்காம அப்டியே மேல அந்த முகோட மூடாப்பு போட்டு போட்டு மூடா மூடிதானே இருக்கு அதுக்குள்ள போய் தா அந்த கொசு தேன் வந்து தேன் கூடு கட்டுமா
ஓ
அந்த மா அந்த தேன் வந்து ஒரு கூட்டுலயே குறைஞ்சபட்சம்தா இருக்குமா பத் து எம்மல் இருவது எம்எல் ரொம்ப எனா அந்த தேனீக்களுடைய அளவே சின்ன அளவு தே குட்டி குட்டியாதா இருக்கு அதுனால அதோட கூடுமே சின்னதாதா இருக்குமா அந்த தேன் த அந்த இதோட தேன் வந்து ரொம்ப அரிய வகையான வியாதிகளுக் வந்து அது ஒரு அரு மருந்தா இருக்கு அதுனால அந்த ஒரு பத்து எம் எல் அஞ்சு எம்எல் அந்த அவ்ளோண்டு தேனையே வந்து வந்து பத் டா ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபனு சொல்லி அ வந்து விக்கிறத வந்து நா பாத்துருக்க
ம் ம் ம் அ பண ஓலைகள வச்சிதான முன்னாடிலா வீடுகள் எல்லா கூட கட்டியிருந்தாங்க சைடுல ய ஆ சைடு்ல கற்கள்
ஆமா அந்தப் இந்துசுப வந்துட்டு ஒரு பத்தோ திருடன்டுஜா திருடர்கள்ட இருந்து பாதுகாக்கறதுக்கு யாராது விலங்குகள் வந்து தேவையில்லாம அந்த கூட்ட கழைச்சிடக் கூடாது அந்த வேலியை வந்து இது பண்ண கூடாது நாய்கள்ல்லா தாண்டி வந்துரு இல்லையா அந்த மாரி வராம இருக்க பனை மரத்து இலைகள் வந்து ஒரு முட்கள் போல வந்து செயல்படும் ரொம்ப கூர்மையானதா இருக் க்கு மனிதர்கள் இப்ப நம்ம குத்திட்டோனா அது பெரிய காயத்த ஏற்படுத்து ரொம்ப வந்து அது ஒரு வலி குடுக்க கூடியதா இருக்கு அதனால அந்த ஒரு பாதுகாப் ப்புக்காகவுமே அந்த கூரைகள வந்து பணமறத்து அந்த இந்த தண்டுகள்ல இருக்கக்கூடிய முட்கள் தண்டுகள் இத வச்சி வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஒரு பாதுகாப்பு தாண்டி காதக்க அதுக்காகவு பயன்படுத்திருக்காங்க
ஆமா மருத்து அ மருத்துவத்திலயுமே அ இது பனை வந்து ரொம்ப மருத்துவ பனை வெள்ளம் பனை பணங் கருப்பட் கருப்பட்டிலா வந்து ரொம்ப மருத்துவகுண நறைஞ்ச ஒரு மூலிகை மா மூலிகையாாதான இருக்குது இப்ப அத
ஆமா இப்போ நம்ம இப்ப மருத் நம்ம மருத் துவ ரீதியா ஒரு இனிப்பு எடுத்துக்கனோ நமக்கு உடலுக்கு எந்த கெட்டது செய்யக்க கூடாது மருத் உடலுக்கு நல்லது மட்டுமே தரக்கூடியமான ஒரு இனிப்பு சுவை நமக்கு எடுக்கனோ அப்டின்னா அது வந்து அந்த பனை மரத்தில இருந்து எடுக்கூடிய ஒரு பொருள்